என்னம்மா போன் பண்ணிருந்தியா
ஆமா ஆமா
அய்ய்யோ இந்த பேட்ரி வங்க கடைக்கு போயிருந்தே
அப்டியா ஏன் என்னாச்சு
இதோ இந்த ஏசி தான் உன் கல்யாணத்தப்ப வாங்குனதுல
ஆமா
அதுக்கப்புற தான் சர்வீஸே பண்ணல
ஏசி சர்வீஸ் பண்லையா
ஆமா ஆமா உன் கல்யாண தப்ப வாங்கனதுல ஏசி
இப்பதான் சர்வீஸ் பண்றியா
அது சும்மா பில்டர் தானே கிளீன் பண்ணிட்டு உட்டுட்டு அந்த மாதிரி போயிட்டு இருந்தொ
ஓ சர்வீஸ்சே பண்லையா ஆனா ஏ ஏ நடுவுல ரெண்டு மூணு வாட்டி இது கிளீன் பண்ணாங்களே அதுக்காக கேட்ட
இல்ல இல்ல அது வந்து அப்ப தானே மேல வரக்கூடாது அப்படின்னு அவருக்கு அந்த யார் வீட்டுக்கு வந்தா புடிக்காது
ஆம்
அதனால எதுவு அவரு வர்லெ நாம்மளு யாரயுங்கூட்டு அந்த வேலெய செய்யல
ஆஹ்ஹா
ஆனால மூந்தா நாளு அப்பற நீ இப்பனா நாளக்கி நாளான்னக்கி ரெண் நாள் வீட்டுக்கு வருவலெ
ஆம்மா
அதான் வந்து எதுவுமே இல்லன்னா தூங்க மாட்டாப்புல ஏசி இல்லாமெ
அதெல்லா அவருகொண்ணு பிரச்சன இல்ல
இல்ல இல்லன்னா தூங்க மாட்டாப்புல்லல்ல கொஞ்சோ வேக்காடா வேவும் நம்ம வீட்ல சொல்ற அது தூங்குறதுே ரெண்டு நாலு
அதென்னவோ வாஸ்தவம் தான் ஆனா அதல்லா அஜெஸ்
அவரா அஜெஸ் பண்ணிக்கிறதுக்கு இல்லமா நம்ம வீட்ல வந்து வேக்காடா இருக்குல்ல அப்புற தூக்க வராது அப்புறம் வாய திறந்து சொல்ல மாட்டாப்புல
ஆமா ஆமா
அதனால சொல்றே அப்புறம் அஜ்ஜெஸ் பண்ணிபாப்புல அப்புறோ இப்ப இதனால அடுத்த வாரம் வேணான்ட்டாப்லனா
அதென்னா அப்டிலா சொல்ல மாட்டாரு
இல்லமா தூக்கம் அவ்ளோ முக்கியம் அவ இருக்குற ஸ்ட்ரெஸ்ஸுக்கு
ஆமா ஆமா
அப்புற திரும்பி திரும்பி அப்புறம் திங்க கெழம்ம வேற ஓடணுமுல்ல ஆஃபீஸ்க்கு அதுக்கு அதுக் அதுக்கு சொல்றே அவரு அதுக்குதா முந்தா நாளு கூட்டு க்ளீன் பண்ணது அவரு இருக்குற வரைக்கும் உள்ள ஒத் துனத்த வெள்ள ஊத்துன தண்ணி உள்ள ஊத்த ஆரம்மிச்சிருது அவர் போனக்கப்புறம்
அப்டியா
உஹீம் அப்புறம் அவருக்கு ஃபோ போன் அடிச்சா நேத்து அவரே கேட்டுட்டு அப்புறம் வரேன் சொல்லி சொல்லிருந்தாரு நேத்து அப்புறம் வரேன்னு சொல்லிருந்தாரு அப்புறம் என்னாயிடிச்சி அப்புறம் வரவே இல்ல அவுங்க வீட்ல ஆய்டு ச்சாயிடிச்சி அவுங்க வீட்ல வேற நேத்து எங்கயோ எலக்ட்ரிக் ப்ராப்ளமா இவரு போறதுக்குள்ள அவுங்க வீட்ல இருக்கிறவங்க வேற யாரையோ வச்சி பண்ணினுந்துகிறாங்க உம் அதனால அங்க வரவே இல்ல நல்ல வேல நேத்து நைட்டு வரேன்னு சொல்லிருந்த வராம போனதே நல்லது
ஏன்
ஆஹ் நேத்து பெட்டு பூரா நனஞ்சி போச்சி
ஆஹ்
எனக்கு வேர்த்து கொட்டுறதுனால சரி தண்ணி உள்ள கொட்னாலும் பரவாயில்லன்னு நாலஞ்சி ஏனோ வச்சியே அய்யோ யானம் வச்சி கூட அங்க ஒழுவுரது நிறுத்தல பெட்டு ஒரு சைடு நனஞ்சி போய்டிச்சி வேற
பெட்டு இப்பதா பதினஞ்சாயிரத்துக்கு வாங்கி பெட்ட வீணாக்கி டிங்களா
வீணாலா ஆவல மேல துணியெல்லாம் போட்டோம் அப்புறம் எல்லாத்தியும் போட்டு வச்சாலும் ஒன்னு செட் ஆவல அப்புற நைட்டு பூரா கால் பண்ணியிருந்தாரு கோச்சுக்காதீங்க இந்த வாட்டி கண்டிப்பா பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னாரு காலைலே அவரே ஓடி வந்தாரு வேற அவரே ஃபோன் பண்ணி காலைல வந்து சரிமா கண்டிப்பா பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு பெரிய இதுவா போச்சு
சரி சரி
அம்மா வேர கீழ போயிட்டாங்க கடைக்கு அப்புறம் ஒன்டியா இருந்து ஃபேன் காத்து எதுவுமே இல்லாம யோ ஏன் கேக்கற உம் உம் பாட்டில் தண்ணி கொடுங்க தண்ணி கொடுங்க தண்ணி கொடுங்கன்னு சொல்லினே இருந்தாரு அப்பறோ தண்ணி ஃபஸ்ட் ஊத்தனாரு எல்லா திரும்பி உள்ள ஊத்துதா வெள்ள ஊத் செக் பண்ணி பாக்குறதுக்கு
ஆஹ்
அப்பறோ பாத்தா உள்ள ஊத்தல ஃபஸ்ட் உள்ள ஊத்துச்சு அட போடான்னு சொல்ட்டு ஆனா அதுக்கு முன்னாடி பெட்ட தூக்கி நிமித்தி உட்டாரு கீழ பிளாஸ்டிக் கவர் எல்லா போட்டு அந்த மாறி பண்ணிந்தாரு
ஆஹ்
அதுக்கப்பறோ திரும்பி நா இப்ப கொஞ்ச நேரோ கழிச்சு திரும்பி இன்னு கொஞ்சோ தண்ணி எடுத்துனுவாங்கனாரு அய்யய்யோ வேலயா இது காலைல போய் அப்றோ திரும்பி தண்ணி எடுத்துனு வந்து கொடுத்து தண்ணி திருப்பி ஊத்தி பாத்தாரு அப்பயு உத்துச்சு ரெண்டாவது வாட்டியு
அப்டியா
ஹ தண்டக்கல்ல ஒரு பைப்பு இருக்கு அது வெளில தொங்கி தண்ணி ஊத்துமே
ஆமா
அந்த பைப்ப வந்து குத்தி வுட்டு அத ஒரு அதுக்கு போயிட்டு எனக்கு ஸ்பிரிங்க் இருக்குதா நீங்க அப்டின்னு கேக்குறாரு வரவங்க அவுங்கதானே எல்லாத்தையு எடுத்துன்னு வரணு அப்றோ திரும்பி ஒயர் தர ஒயர் இருக்குதா அப்டின்றாங்க ஐயோ எங்க வீட்ல எதுவு கெடையாது எங்க வூட்ல கயிருலதா கட்டிருக்கோ எதுவு கிடையாதுங்க அப்டின்ன அப்பறமா அவர் வந்து சரி ஒரு ஏதோ ரெண்டு மூணு ஒயர் எடுத்து பாத்தாரு அப்றோ அந்த ஒயர் வச்சு சரி பண்ணலானு சொல்ட்டு ஒரு ஒயர் எடுத்து
ஆஹ்
அப்பறோ அத உள்ள உட்டு சரி பண்ணாரு
ஆஹா
உம் உம் அவ்ளோ அழுக்கு அதுல
அப்டியா
உங்க வீட்டு அழுக்கு எங்க வீட்டு அழுக்குல்ல அம்மா அழுக்கு
ஓஹோ அதா சர்வீஸ் ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டி பண்ணணு
அந்தால் தா அவ்ளோ அழுக்கு அது இல்லாம நம்ம முத க்ளீன் பண்ணோல அங்க பழய வீட்ல இருக்கு து அவுங்க ஏசிய ஃபுல்லா கைட்டினு போனாங்கல்ல
ஆமா
இவங்க அப்ப ஏசி எல்லா கைட்ல ஏசிய கயிட்டாமாலே சூப்பரா க்ளீன் பண்ட்டாரு
டெக்னாலஜி வளர்ந்துச்சுல்ல
அதாஅதா ஏசிய இது பண்ணாமலே க்ளீன் பண்ணிட்டாரு என்ன ஆயிடுச்சுன்னா மேல அந்த ஃபஸ்ட்டு அழுக்க வந்து ப்ரெஷ் பண்ணி இங்கே எடுத்துட்டாங்க ஒரு மொரோ மாறி வச்சு அதுகப்றோ ஃபுல்லா அந்த இது இருக்குதுல்ல ம்ச் ஓஸ் பைப் வச்சு அடிப்போமே அதே மாறி அவுங்க இதுல ஒரு ஓஸ் பைப் வச்சுகிறாங்க
ஆஹ்
அந்த ஓஸ் பைப் வந்துட்டு அடிக்றாங்க பாரு தண்ணிய பீச்சிகிட்டு அது என்னனா நம்ம இந்த பைப் இருக்குதுல நம்ம வாஷ் பேஷன் கழுவுற பைப்பு
ஆமா
அதுல அந்த பைப்ப சொறுகி வுட்டாங்க இது ப அதுல தண்ணி திருகி வுட்டு கொடத்த வச்சி அந்த கொடத்துகுள்ள அந்த பைப் போட்டாங்க
ஆ
அது எதோ ஒரு மோட்ரு மாரி ஒண்ணு ஓடிச்சு அது அது மூலிமா இந்த ஓஸ்ல தண்ணி வர்து அப்றோ அவர்ட்ட கேட்டே டெக்னாலஜி எவ்ளோ வளர்ந்துச்சுங்க அதுனாலதா இப்ப பாருங்க ஒடனே வேல முடுஞ்சிருன் சொல்ட்டு வந்து ஒரு அரமண் நேரத்லே வேலய முடுச்ட்டாருமா
நல்லது நல்லது
அதா க்ளீனு பண்ணிட்டாரு கேஸ் எதா ஆயிரத் இரநூறுபா ஆவுனாரு ரெண்டாள் வந்தாங்க இவரு வந்து இன்னா பண்ட்டாரு க்ளீன் பண்ணிட்டே அப்றோ ஓஸ் பய்ப் போய்ச்ட்டாரா அந்த இவுரு வந்து தண்ணிய கனெக்ட் பண்ணி உட்டுட்டு கேஸ் ஏத்த போய்ட்டாரு அப்றோ கேஸ் ஏத்தி வச்சு அவுரு கேஸ் ஏத்தி உட்டுட்டு போய்ட்டாரு அவ்ளதா நீ ஒங்க வீட்டுக்கு எவ்ளோ குடுத்த க்ளீன் பண்ண சொல்லி கிளீன் பண்ணன்னியே
ம்
எவ்ளோ குடுத்த
ஆ ஏ நாங்க ஏசி க்ளீன் பண்ணதுக்கா
ம் ம்
நாங்க மூணாயிரூவா குடுத்தோ
இங்க ஆய்ரத்தி தொள்ளாய்ரூவாதா வாங்கிட் போனாரு
பரவால்லயே
சர்வீஸ்க்கு எழுநூர்பா கேஸுக்கு மட்டு ஆயிரத்தி எரநூர்பா
ம் ஹூம்
அ பரவால்ல ஆனா பொறுப்பா இன்னைக்கு வந்து க்ளீன் பண்ணி குடுத்ட் போனாரு
அவுராவே ஃபோன் பண்ணி கேட்டாரு எப்டிருக்கு என்னா ஏதுனு நேத்தே செரி பண்ணிருப்பாரு அவுங்க அந்த வீட்ல கரெக்டா இருந்தா
ம் ம் ம் ம்
யாராந்தாலுமே சர்வீஸ் பண்ட்டா ஒரு ரெண் நாள் மூணு நாள் இழுப்பாங்கல்ல ஐயோ நாங்க இங்க ஃபிக்ஸ் ஆயிட்டோ அங்க ஃபிக்ஸ் ஆயிட்டோ நாளைக்கு வரோ இன்னைக்கு வரோன் இழுப்பாங்கல்ல
இப்பெல்லா இந்த வேர்க் சொத்து இருந்தாதா அடுத்து ஆட்ரு புடிக்க முடியுல ஏனா நெறய பேர் வந்ட்டாங்க
அது ஒன்னு கரெக்டு தா இருந்தாலுமே நம்ம இந்த வீடு வந்த புதுசுல கூடோ நம்ம ஆள் வச்சமே
ஆமா
நாள் வேல இழுத்தாரு வேல இழுத்து இங்க அத சொல்றே எலக் எலக்ட்ரிஷன் ஒருத்தர் வச்சுமே தெரிஞ்சவருன் சொல்ட்டு அ அதுக்குதா மொத தெரிஞ்சவங்ளே வைக்க கூடாது இது வந்து நா வேல செய்ற எடத்துல அங்க ஒருத்தர் எலக்ட்ரிஷியன் இருப்பார்ல ஆபீஸ்க்கு
ஆமா
அவுரு மூலியுமா தெரியு இவர
ஓஹோ
அவுருதா சொல்லி உட்டாரு நாதா சொன்னே கொஞ்சோ நல்ல ஆளா அம்ச்சு உடுங்க அப்டின் சரி நல்லா ஆளா அம்ச்சு நல்லபடியா காலைல வந்து பண்ணி குடுத்துட்டாரு ஆன அதுக்கு பிரச்சன இல்ல அது இப்ப பத்தோன்னா நேத்து ஒழுவுச்சா இன்னைக்கி பாரு ரிமோட்ல செல்லு வேல செய்யல ஏ சி வேல செய்யுது செல்லு வேல செய்யல
அது வாங்குனதுலந்து மாத்தல இப்பதா மாத்த போதுன்னு நெனைக்கிறே
அது ஏம்மா இம்மா நாள ஆயிருக்க கூடாதா நேத்து முந்தா நாள் ரிப்பேர் பண்ணோ தண்ணி ஊதிச்சா நேத்து வந்து சரி பண்ணி இன்னைக்கி வந்து இது பண்ணி இது இப்ப போய் ரிமோட் இதுவாயிடுத அப்டி சொல்ற
ம்
அப்புற அது வுட்டா அப்டியே ஆயிடு சேரினுட்டு சபரி இருந்திருந்தாலா அவனிட்ட சொல்லி வாங்கியார சொல்லியிருப்பா இப்போ நா இப்ப நானே பயன கூட்டுனு போய் நடந்து போயிட்டு டீக்கடையில தா வித்துது அங்க போய் வாங்கினு ஓடியார நா வேர்த்துக் கொட்டுது ஒரு மாரி டயர்டா இருக்குது செரினா காலையில பேசட்டுமா செரிமா ம்